வணக்கம் தோழர்
நீங்க நல்லாருக்கீங்ளா?
வணக்கம் தோழர் சொல்லுங்க தோழர்
லாருக்கீங்ளா தோழி
ஆ நல்லாருக்கோ தோழர் நல்லாருக்கோ தோழர்
தோழி சாப்டீங்ளா நீங்க?
ஆ சாப்டாச்சுங்க தோழர் நீங்க சாப்டீங்ளா?
ஆ சாப்ட தோழி சேரிங் தோழி இப்ப நீங்க சொல்லுங்க தோழி என்ன டாபிக் பத்தி பேசலானு
அ நம்ம இந்த அ சின்ன வயசுலல்லா ஸ்கூல்லல்லா போயி அ ஸ்கு ஸ்கூல் டைம்ல நெறைய ஃப்ரெண்டுங்கள மிஸ் பண்ணிருப்போ ஆ சிறுவ சிறுவயதில் நடந்த அப்டின் சொல்லி பேசலாங்களா ஞாபகங்கள்
சிறுவ ஞாபகங்கள்
சிறு வயதில் நம்ம இருந்தப்ப இருந்த ஞாபகங்கள் நெறைய மிஸ் அ நெறைய இத நம்ம வ ந்து மிஸ் பண்ணிருப்போ அது எப்டின் சொல்றன் தெர்ல எனக்கு நெறைய விஷ்யங்கள நம்ம மிஸ் பண்ணிருப்போ இப்ப அதெல்லா நெனைக்கும் போது நம்ம எப்பிடி உணர்றோ அப்புடிங்கிறது அத பத்தி பேசலாமா தோழர்
ஆஹ் பேசலாம் தோழி
ஆம் சொல்றீங்களா
நீங்க ஒரு
ஆஹ் இப்ப நான் தோழர் நான் சின்ன பிள்ளை ல பாத்தீங்கனா அ ஒரு ஸ்கூல் டைம்ல நாங்க போய் படிச்சிட்டு இருந்தோம் அப்போ ஓரு ஃப்ரெண்டு ப அப்ப ஒரு நாலன்ஜு ஃப்ரெண்டுங்க இருப்பாங்க அடுத்து ஒரு அஞ்சாவது வரையும் முடுச்சுட்டு ஒரு ஆறுக்கு மேல போகும் போது இன்ன ஒரு நெறைய ஃப்ரெண்டுகள நம்ம பா்த்திருப்போம் அப்ப அந்த இடத்துக்கு போகும்போது நம்ம பழைய ஃப்ரெண்டு அந்த அஞ்சுக்குள்ள இருக்க சின்ன சின்ன பிள்ளைங்களை பார்க்கும்போது ஏ நம்மல்லாம் ஒன்னா சேர்ந்து படிச்சோம்ல வந்தோம்லெல்லாம் பண்ணோமே அதெல்லாம் பண்ணோமே இப்படி போய் வெளையாண்டோம் ஹ் மதியம் சா ப்ப நம்ம எல்லாரும் மூடியில எல்லாம் ஷேர் பண்ணி வச்சுக்கிட்டு சாப்பிட்டோம் அப்படி எல்லாம் சொல்லும் போது அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும் ஆனா அதே அதுக்கப்புறம் வந்து ஒரு சிக்ஸ்துல இருந்து டென்த் வரையிலுமும் திருப்பி அந்த ப நம்ம கூட படிக்கிற பிள்ளைங்கள நம்ம திருப்பி வரும்போது கொஞ்சம் நாள் எடுத்துக்கும் ஆனாலும் அ வரும் இருந்தாலும் பின்னாடி போன அந்த ஞாபகங்கள் வருமா அப்படின்ன கண்டிப்பா கெடையவே கெடையாது இங்க வரும்போது சில மாற்றங்கள் இருக்க தான் செய்யும் அது அதையும் நம்ம ஏத்துக்கிட்டு அதையும் நம்ம எப்படி சொல்ற ஏத்துக்கிட்டு நம்ம வர பழக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அம்மாங்க கூட அப்பாங்க கூடலாம் இருந்தது அவங்கள்ட நம்ம போய் அடம் பிடிச்சி கேட்போம் எனக்கு இந்த நீங்கள் இந்த பொருளை கொடுத்தாதா இன்னைக்கு நைட்டு நான் தூங்குவேன் இந்த பொருளை நீங்கள் வாங்கி கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னனா அவங்க எப்படி பண்ணாலும் நமக்கு அம்மா வந்து அப்பாவோ நமக்கு வாங்கி கொடுத்துருதான் அவங்களுக்கும் நிறைவா இருக்கும் நமக்குள்ள அதை வாங்கிட்டு அடுத்த நாள் கொண்டு போய் அதை ஃப்ரெண்டுங்களிட்ட எல்லாம் காட்டும் போது நான் இன்னைக்கு இந்த பொருள் வாங்கினேன் எங்க அம்மாட்ட சொல்லி வாங்கினேன் அப்படின்னு சொல்லபோது அது ஒரு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஆனா இன்னைக்கு நம்ம அதே பட்சத்துல வரும்போது பிள்ளைங்க வந்து இப்ப எங்களிட்ட கேட்கும் போது எங்களுக்கு இது வாங்கித்தாங்க அது வாங்கித்தாங்க போது ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்குது அப்ப எங்களோட அம்மா அப்பா எப்படி பண்ணிருப்பாங்க அப்படிங்கதெல்லாம் நென நினைக்கும்போது கொஞ்சம் வருத்தமவும் இருக்கு அதே நேரத்துல இதை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பாகவும் இருக்குது எங்களுக்கு
கண்டிப்பா தோழி
லைன்ல இருக்கீங்களா தோழர்
ஆஹ் இருக்கோம் தோழி
அப்படின் போது ஆஹ் உண்மையிலேயே நான் அந்த சின்ன வயசு இதெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்றோம் இப்ப வந்து நாங்க அப்படிங்கறதுல சொல்றதுல எனக்கு ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு தோழர் நீங்க சொல்லுங்க தோழர் உங்களுக்கு
இப்போ சின் ஆஹ் இப்ப சின்ன வயதுன்னு எடுத்துட்டாலே ஒரு இனிமையான காலம்தான் தோழிஅது எந்த ஒரு கவலைகளும் இருக்காது எந்த ஒரு பொறுப்புகளும் என்ன பண்ணாது இருக்காது தோழி
அ தோழர்
இப்ப வந்து மகிழ்சிய என்ன பண்றோம் வாழ்ந்துட்டு இரு இன்னைக்கு என்ன நடக்குமோ அதை பத்தி இன்னைக்கு எப்படி இருக்கோ அப்படி அப்படி என்ன பண்ணுவோம் நண்பர்களோட என்ன பண்ணோம் மகிழ்ச்சி சேர்ன பண்றோம் வாழ்ந்துட்டு இருப்போம் இப்ப சின்ன வயசுல இருக் க்குற நினைவுகள் எல்லாம் எப்போதுமே நம்பனதோ ஒரு மனசு வந்து நீங்காத இடத்தை நம்னது பிடிச்சிருக்கு தோழி ப்ப சின்ன வயசுலே நெறைய என்ன ம்ஹ் குட்டி குட்டி விஷயம்லாம் நம்மஹ் நல்லா க்யூட்டா என்ன பண்ண நடந்திருக்கும் அது இன்னுமே என்ன பண்ணும் நம்ம ஒரு சில விஷயல்லாம் நம்ம மனசுல என்ன பண்ணும் இருக்கும் தோழி ஆஹ் நம்ப க்ளோட என்னா பண்ணுவோ சேர்ந்து என்னா பண்ணுவோ சின்ன வயசுல என்னா பண்ணுவோ நெறய விளையாட்டு நம்ளா வெளயாடுவோ ஆனா இப்ப பாத்தீங்கனா எல்லா வெளயாறாங்களான்னு கேட்டா கண்டிப்ப என்னாது கெடயாது தோழி இப்ப எல்லாமே என்ன பண்றாங்க மொபைல் கேம் அது மாரி என்ன பண்றாங்க அப்டி என்ன பண்ணாங்க பே பண்றாங்க தோழி ஆனா அப்பல்லா பாத்தீங்கனா நாங்களா அந்த சில்லு கோடுன்னு சொல்வாங்க தோழி அந்த அது அந்த கோடு போட் டு அந்த சில் தூக்கி போட்டு அப்றோ தாண்டி
உம் உம் ஆமா உம்
அப்ப அந்த மெல்ல மெல்ல கிள்ளி போன்ன ஏதோ ஒரு விளையாட்டு தோழி அது இந்த சைடுல அத அஞ்சு பேர் அந்த சைட்ல ஒரு அஞ்சு பேர் உக்காந்துகிட்டு அப்டி என்ன பண்ணுவோ கிள்ளி ஆ கண்டுபிடிக்க இது வியாருக் கில்ட்ராங்களோ அவுங்க இது மாரி என்ன பண்ணுவாங்க நா வெளயாட்டு என்ன பண்ணு எங்க ஊர்ல என்ன பண்ணா விளையாண்டு இருக்கோ தோழி அங்க பசங்க எங்க தெருல ஃபுல்லா ஒரு நெறய பேர் இருக்காங்க எல்லா சேந்துதா
உம் உம் ஆமா தோழர்
அப்ற அந்த பம்பர கிள்ளி இது மாரி என்ன பண்றாங்க நெறய வெளயாட் நம்பலு வெளயா இருக்கு தோழி பள்ளிக்கூட போணு பள்ளிக்கூடத்ல போனா கபடிங்கிறது
ம் ம் ஆமா ம் இப்ப இதெல்லா விளயாடறாங்களா நடக்குதா அப்பிடின்னு கேட்டா கண்டிப்பா கெடையவே கெடையாது இப்ப அந்த மாரி விளையாடுறவங்கள பாக்கும்போது நமக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்குது இங்கே இதெல்லா நாங்க விளையாண்டுருப்போல இப்ப நீங்க விளையாடுறீங்க அப்பிடின்னு சொல்லிட்டு அத கேட்கு போது பாக்கும்போது இப்ப நா எங்க தெருவுலயே நடந்து போகல சில பசங்களா பட்டொவுடுவாங்க அந்த பட்டத்துக்கு நா கேட்பே நானு என்னடா பண்ணீங்க ஏதுடா பண்ணீங்க அப்ப அந்த பட்டொநா வாங்கி தரவா அப்பிடினு சொல்லி கேப்பே நானு ஒரு நேரோ எங்க வீட்ல எங்க அண்ண பக்கத்துல இருந்த பசங்களா விளையாடுவாங்க அதுக்கு ஒரு ந நூல்லா தயாரிப்பாங்க செய்வாங்க அதெல்லா வந்து வேண்டா அப்பிடின்னா அது ஒரு நேரோ அப்பிடி சொல்லி ஓடிரிச்சி ஆனா இப்ப அந்த பசங்க அத செய்யு போது பசங்கள்ட்ட கேக்குறே நீ எப்பி இந்த விளையாட்ட விளையாட இப்பிடின்னா ஒரு விளையாட்டு இருக்கா அப்பிடின் என்ன கேக்கிறானுங்க இந்த கொக்கோ நீங்க சொன்ன மாரி அந்த ம் கள்ளுத்தான் ட்றது இந்த ஆ அந்த மாரி விளையாட்டுலா இருக்கா அதெல்லா எப்பிடி விளையாடணுன்னு எங்களுட்டயே திருப்பிட்டு கேக்குறாங்க அப்ப நாளைய அளவுல இந்த விளையாட்டல்லா மறைஞ்சு போது இப்ப எல்லாருமே நீங்க சொன்ன மாரி பாத்தீங்கன்னா செல்லுலதா விளையாறாங்க எல்லாருமே செல்லு இருந்துட்டா போது பக்கத்துல யார் உக்காந்துருக்கான்னு கூட தெரியமாட்டேங்குது அந்த பசங்களுக்கு அத அந்த அளவுக்கு வந்து செல்லுல வந் த் நெறைய விளையாட்ட இது பண்ணிட்டாங்க இவுங்களோட கவனம் எல்லாமே அந்த செல்லுலதா போதே தவிர நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிற பசங்களுக்கிட்டயோ யாருகிட்டையுமே அந்த ஒரு விட்டு குடுத்து போறதெல்லா அதுலல்லா வரு தெரியுங்களா அந்த விளையாட்டுலலா சின்னப் பிள்ளையிலருந்தே அது நமக்கு வந்துரு ஆனா இதுல வருமானா கண்டிப்பா கடையாது நா ஃபஸ்ட்டா நீ ஃபஸ்ட்டா அப்பிடின்னு ஒரு போட்டிலதா போய்ட்டு இருக்குது அதனால இப்ப உள்ள விளையாட்டலா என்னைய கேட்டாக்க சத்தியமா வேஸ்ட்டுதா நம்மத் சின்ன பிள்ளையில இருந்த ஒரு விளையாட்டுக்கள் தா ஆ பெஸ்டுன் சொல்ல முடியு நம்ப
ட்டாங் தோழிப் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா நம்ம பள்ளிக்கூட என்ன பண்ணிருப்போ போயிருப் போ அந்த பள்ளிக்கூடத்திலயே பாத்தீங்கன்னா நெறைய ஆஸ் த்தியர்கள் என்ன இருந்திருப்பாங்க அதுல ஒரு பத்து ஆ சிரியர்கள் இருக்காங்கன்னா நமக்கு புடிச்சவங்க யார் இருப்பாங்க ஒருத்தவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க
ஆ
கண்டிப் எனக்கு புடிச்சவங்க எங்க ஸ்கூல்ல ஒரு ஒரு ஒரு மேம் இருக்காங்க அந்த மேம் எனக்கு என்னான்னு ரொம் பூ புடிக்கு அது என்னதா பசங்க தப்பு பண்ணாலு ஆ அது கேல்ஸ் த்தா போய் என்ன பண்ணுவாங்க திட்டுவாங்க பாய்ஸ் சைடு எதுமே பண்ணாங்க சொல்ல மாட்டாங்க
ம் ம்
அதனால எனக் அந்த மேம் ரொம்ப புடிக்
ஆ எனக்கு ம் சொல்லுங்க தோழர்
ஒரு பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா நெறைய நண்பர்கள் என்னப் ஒன்னாவே இருப்பாங்க தோழி நண்பர்களோட ஒருஸ் சில விஷ்யோ என்ன பண்ணுது மறக்க முடியாத விஷ்யோ என்னாச்சு எதாச்சுன்னா தோழி நடந்துரு க்குந் தோழி நம்ம ஸ்கூல்ல அந்த ஒன்னா வகுப் இரண்டாவது வகுப்பு படிக்கிற ஒரு சில நண்பர்கள் மட்டுமே என்ன பண்ணுவாங்க நம்ம லைஃப் தான்ன பிறகு காலேஜ் முடுச்ச பெறகு என்ன பண்ணுவாங்க கூடயே வருவாங்க
ம் உண்மையிலயே கெடையவே கெடையாதுன்ஸ் சொல்லுவே தோழர் நானு கண்டிப் ப்பா அது இப்டி இருக்குறாங்கன் சொல்லும்போது அ இப்டி இருக்காங்களா இன்னமு அப்டின் சொல்ரதுல்லா உண்மையிலயே சந்தோஷப்படுவே ஆனா வந்து பசங்க அப்டி இருக்கலா பொம்பள புள்ளைங்க வந்து ஒரு சிலர் தா அப்டி இருப்பாங்களே தவுர ஒரு சிலர்ல்லா வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ வெச்சுட்டு பாத்துட்டு பாக்காத மாரி போவாங்க பேசிட்டு அ ஒரு மாரி கண்டுக்காம போயிடுவாங்க அது மாரி பொம்பள புள்ளைங்கள்ல நெறைய இருக்காங்க அ ஒருஸ் சிலர் எனக்கு தெருஞ்சு பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டுகள்ல நா யாரையுமே பாக் க்க முடில ஏன்னா நா ஒரு எடத்துல இருந்த இன்னொரு எடத்துக்கு வந்துட்டோ அப்டிங்கிறதுதுனால என்னோட சின்ன பசங்கள எல்லாத்தையு அந்த எ கூட படிச்ச பிள்ளைங்க எல்லாத்தையு நா விட்டுட்டே இதுல இன்னொருத்தவங்க எங்கிட்ட சொல்லி நா வந்து கேள்விப்பட்டிருக்கே எப்டின்னா அவங்க கூட வந்து அ ஒரு ஒரு நேரத்துல ஒன்னா நல்லா ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தாங்களா ரெண்டு பேரு ஒரு ஸ்டேஜ்ஜில ஏறி டேன்ஸ் ஆடுற அளவுக்கு இருந்தாங்களா ஆ பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல வந்து அவங்க ரெண்டு பேரு பாத்துக்குறாங்க இந்த பொண்ணு வந்து கொஞ்சோ கஷ்டப்படுற பொண்ணா அந்த பொண்ணு வந்து டாக்டரோட ஒய்ஃப் ஆ அதனால வந்து பாத்தீங்கன்னா உன்னைய உட நா கொஞ்சோ மேலதா இருக்கேன் சொல்ட்டு கண்டுக்காம பேசாம போயிட்டாங்களா அது அந்த பொண்ணு ரொம்ப ஒடஞ்சு எங்கிட்ட பேசுனாங்க அப்ப சின்ன புள்ளைல எப்டியெல்லா பேசி நாங்க ரெண்டு பேரு டேன்ஸ்ல்லா ஆடுனோ இப்ப வந்து எனைக் கண்டுக்கல பேசல அப்டின்சு செரி விடுங்க பரவால்ல நீங்க அதெல்லா நெனச்சுட்டு இருக்காதீங்க இப்ப உள்ள ஃப்ரெண்டுங்களா அதாவது உண்மையா நாலு ஃப்ரெண்டுங்க இருந்தாலே போதுங்க ஆனா எனக்குளா இன்ன வரைக்குமே இங்க வந்து யாருமே ஒரு ஃப்ரெண்டு கூட கெடையவே கெடையாது அதனால சின்ன புள்ளைல உள்ள ஃப் ஃப்ரெண்டுங்கதா பெஸ்ட்ன் சொல்லுவே சொல்லுவே நானு விட்டு குடுத்து போறதா இருக்கட்டு ஏதாவது கொண்டு வந்து குடுக்குற எங்க வீட்ல இன்னிக்கு இது செஞ்சுருக்காங்க அப்டின் கொண்டு வந்து குடுப்பாங்க அ அடுத்த நாள் நீ உங்க வீட்ல இருந்து கொண்டுவா அப்டின்னுவாங்க ஒரு டிஃபன் பாக்ஸ் ஷேர் பண்ணும் போது பாத்தீங்கன்னா என்னோட டிஃபன் பாக்ஸ்ல உள்ள சாப்பாடு பாத் பத்து பேர்த்துக்கும் போயிடு ஏ டிஃபன் பாக்ஸுல கொஞ்சந்தா இருக்கு அந்த பத்து பேரு திருப்பி கொண்டு வந்து எங்க மூடியில வெக்கிம்போது அது கொஞ்சமா சாப்டாலு அவ்ளோ ஒரு சந்தோஷமா இருக்கு இன்னிக்கி நம்ம நெறையவே சாப்டாலு என்ன சாப்டோ ம் சாப்டோ அப்டின்ற மாரி ஒரு கட்டாயத்துல போயி ட்ருக்கோ நம்ப நா பழைய ஞாபகோ என்னைக்குமே பழசுதா இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல அப்டியெல்லா இருக்காங்களா அப்டி இருந்தா சந்தோஷோ அப்டிங்கிற ஒரு பக்குவத்துக்கு வந்துட்டோ நாங்க ம் அதே ஆ அதே மாரி நீங்க சொன்னீங்கள்ல பஸ் பசங்க அப்டின்னும் போது ஆ ஸ்கூல்ல சொன்னீங்க ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸ் வந்து பசங்கள வந்து எது சொல்ல மாட்டாங்க நாங்க படுச்ச ஸ்கூல்ல பொம்பள புள்ளைங்கள சொல்றவங்கள எல்லா பசங்களதா மெரட்டுவாங்க ம் டேய் இந்த டைமுக்கு நீ வர்ல அந்த அல்ல ஆசிரியர் இல்ல மேடு ந்தமே அந்த ஹெட் மாஸ்டர் வந்து எங்களுக்கு வந்து மேடு ட்டுந்தா அவு ங்க வந்து வாசல்ல நின்ட்டுக ஏன்னா அந்த ப்ரேயர் டைம்ல பசங்க வரமாட்டாங்க. பொம்பள பிள்ளைங்க உள்ள ஒடியாந்துருங்க ரெண்டு கேட் இருக்கு பசங்களுக்கு ஒரு கேட்டு பொம்பள புள்ளைங்களுக்குன் பொம்பள புள்ளைங்க கேட்டா மூடிடுவாங்க பசங்க கேட்ல ஒரு ஆள் வர்றது தக்குன்னா பாத உட்ருப்பாங்க அப்ப இங்க ஆ இது காலைல பிரேயர் நடந்துட்டு இருக்கு பிரேயர் முடுச்ச உடையனே எல்லா அது அது கிளாஸ்க்கு போன உனயு அங்க பிரேயர்ல வந்து கேட்ட மூடிருவாங்க பசங்களுக்கு இல்ல கேட்ட அதுல பசங்க மட்டுமே ஒரு பத்து பதினஞ்சு பசங்க நிப்பாங்க இதுக்கு என்ன போனுங்க பீட்டி சாருன்னு போவாரு ஆனா வந்து இவங்க மே மேடமே போவாங்க ஹெச் ச மே போவாங்க ஹெட் மாஸ்டர் போயிட்டு உனக்கு என்ன வேல ஏ பிரேயருக்கு வந்து உன்னால் நாள் நிக்க மு முடியாதா அப்டின் சொல்ட்டு அது ஒரு பெரம்பு குச்சி இருக்கு அப்பல்லா ஒல்லாயா ஒரு குச்சி இருக்கு சப்பு சப்பு சப்புன்னு அடிப்பாங்க அ ஒரு மாரி அடிப்பாங்க ஆனாலு‌ அந்த பசங்க தொடச்சுக்கிட்டு அடுத்த நாளு அதே மாரி லேட்டதா வருவானுங்க நாங்க படுச்சப்போ பசங்க பொம்பள புள்ளைக எல்லா டென்த்து வரையிலுமே எல்லா ஒன்னாதா இருப்பாங்க. ஆ வாசல்தா வேற வேறயா இருக்கு ஆனா கிளாஸ்ல எல்லாருமே ஒத்து எல்லா ஒண்ணா தா உக்காந்துருப்போ அப்ப நாங்க கேப்போ ஏ உன்னைக்கி உன்னய மேடம் அடிச்சிருக்காங்கல்ல நாளைக்கி நீ கரெக்ட் டைம்ல வர வேண்டியதான அப்டின்னு சொன்னாலு அதல்லா அவ்ளதா அப்டின்ட்டு இந்த இப்டி தொடச்சு விட் டு அவங்க பாட்டுக்கு போயிருவானுங்க எதுவுமே கேர் பண்ண மாட்டாங்க உண்மையிலே அந்த நேரத்துல அவங்கள பாக்கும்போது எங்களுக்கு கஷ்டமா இருக்கும ஆனா இன்னைக்கி அத நெனைச்சு பாத்தா ச்சே எவ்ளோ என்ஜாய் பண்ணி அந்த பசங்கல்லா இருந்திருக்கிறாங்க அப்டின்ற மாரி இருக்குது இப்ப
சரிங்க தோழி நமக்கான நேரம் முடிந்துவிட்
முடிஞ்ச்சா நன்றி தோழர் நன்றி தோழர் தேங்க்யூ நன்றி